கேக்குதுங்ளா
கேக்குதா
ம் சொல்லுங்க
ஆ என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குதா என்ன நாய்ஸ் இருக்கா
இல்ல இல்ல இல்ல வேற நா நா நாய்ஸ் ஏதும் இல்ல
ம் செரிங்க செரிங் சாப்ட்டீங்ளா
ம் சாப்ட்டே ஒரு ஃபங்ஷனுக்கு போன
ஓ
ஃபங்ஷன்ல பிரியாணி சாப்ட்டு வன்ட
என்ன பிரியாணி
சிக்கன் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ்
ஓ
ஐஸ் பிரியாணி
எப்படி இருந்தது
ம் நல்லாதா இருந்துச்சு ம் நல்லா பண்ணிருந்தா
ம் நீங்க உ சொல்லுவீங்ளே உப்பு கம்மி காரொ கம்மி அந்த மாரி எதனா கொற இருந்துச்சா
ஆமா ஆமா இருந்துச்சு இருந்துச்சு சிக்ஸ்டி ஃபைவ்ல ஃபுல்லா எலும்பதா இருந்துச்சு அதே மாரி சிக்கன் லவ்வொ குக் ஆயிந்துச்சு
ஓ ரொம்ப கொழஞ்சிந்ததா
இல்ல ஒவர் குக்ல ஒரு மாரி ரப்பர் மாரி இருக்கு தெரியுங்களா
ஆமா ஆமா
அந்த மாரி ஓ கெடையா
ஓ சரி சரி சரி
ம்
ம்
அது ஒரு மாரி அது எப்டி ஆவுன்னே தெரில அது ஒ ஒ நல்லா வெந்துச்சுன்னா ஃபூ போட அந்த மாரி பொஸ்க் பொஸ்க்குன் தா ஆவு கொழ கொழன்னு அந்த ரப்பர் மாரி எப்டி ஆவுது சிக்கன்ல
எனக்கு தெரியிலையே அத பத்தி எனக்கு இப்ப பிரியாணி சாப்பிட்ணு போல இருக்குது இது ரொம்ப நீங்க சொன்னதுமே
வீட்டுக்கு போய் ஆ நானா இந்த பிரியாணி கொஞ்ச நல்லா ஒரு சாப்பாடு நல்லா டேஸ்ட்டா இருந்துச்சு ஆ மசாலா எல்லா நல்லாந்ச்சு கரியில மட்டு கொஞ்சோ ரெண் சிக்ஸ்டி ஃபைவ்லயு சரி சோ சாப்பாடு கரிலயு சரி
ம் வீட்டுக்கு எத்துன்னு போனீங்களா சாப்பாடு
இல்ல ஆ எ பெற்றோர்கள்லா அங்க இருக்காங்க
ஓ இன்னு அங்கதா இருக்காங்களா
ஆமா ஆமா நாங்க மட்டு ஆட்டோ போட்டு வந்ட்டோ
ஓ நீங்க ரூம்ல இருக்கீங்களா பால்கனில இருக்கீங்களா
நா வந்து ரூம்ல ஹால்ல இருக்கே
ஓகே ஓகே எவ்ளோ ஆச்சு ஆட்டோக்கு
ஆடோக்கு வந்து நானு மூணு வித மூணு இதுல பாத்தே வெலைய மூணு சோ பிளாட்ஃபாம்ல மூணுத்லையுமே எனக்கு ரெண்டுத்துலயுமே எனக்கு நூத்தி பத்து ரூபா நூத்தி முப்ப ரூபா அந்த மாரிலா தா வந்துச்சு
கொஞ்சந்தானே இங்கெந்து அவ்ளோ தூரோ கூட இல்லையே
ஆ ஒரு ஒன்ர கிலோமீட்டர் தா வீட்டு கிட்டேய இரு
ஆ நடந்தே போயிலாமே
ஆ அதுதா நடந்து போன டிஸ்டன்ஸ்தா ஒன்ர கிலோமீட்டர் தா
ஆ
நம்ப இது இருக்கு தெரியு நம்ப வந்து அந்த இ எஸ் ஐ பஸ் ஸ்டாப் இருக்குல அந்த பேக் ரி ஆப்போசிட்ல ஒரு சந்து போவுமே அந்த இ அந்த ராயல் என்ஃபீல்ட் எதிர்க்க ஆ அது எதிர்க உள்ள போயிட்டு ஒரு ரைட் எத்தா அந்த மண்டபோ வந்துடுது அங்க இருந்து கொஞ்ச உள்ள வந்தா நம்ம மார்க்கெட்டு மார்க்கெட்ல இருந்து உள்ள வந்தா வீடு
ஆமா
க்கு நூத்தி முப்ப ரூபா காமிச்சுது அப்புறோ ஒரு இதுல மட்டு என்ப ரூபான்னு காம்ச்சுது அப்புறோ அத போட்டு வந்தோ
ஓ ஓ இதுக்கே ரொம்ப நேரோ ஆயிடு போல இருக்கே
ஆமா ஆமா அதுக்குதா கொஞ்சோ அது ஆட்டோ புக் பண்றதுக்கே கால் ஹவர்கிட்ட ஆயிடுச்சு
ம்
அதே மாரி நாங்க போய் சாப் ப்ட்டுடுட்டு போய் ஐஸ் வாங்குறோ ஐஸ் எல்லா அ எ எனக்கு என்னன்னா எனக் எல்லா ஃபங்க்ஷனு போயிருக்கே
ஆ
லாஸ்டா போய் சாப்டு முடிக்கும் போது ஐஸு காலிப்பா அப்டின்ருவாங்க ஆனா வந்து இந்த டைம்னு பாத்தா அப்டியே வித்தியாசமா என்னாச்சு ஐஸ் எல்லா இருக்குது ஐஸ சாப்புட்றதுக்கு அது ஸ்டிக்கு காலி
அப்புறோ என்ன பண்ணீங்க
அப்பறம் வந்து அந்த அந்த பேப்பர் பவுல் மாதிரி இருக்கும்ல
ஆமாமா
அது அப்டியே புடிச்சி அந்த சாண்விச் மி எப்படி கடிச்ச கரிச்சு வைக்கட்டா
ஐயோ ஐயோ
வரப்பயிற்சியத்த வந்தா நல்லா இருக்கும் ம் சரியாவே சாப்பிட்ல சார் ஸ்பூனு நல்லா சாப்பிட்டுருக்கலாம்
ஆஹ் சொல்லுங்க எடுத்துட்டு வருவாங்க எனக் தெரிஞ்சு காலியாய்ட்னு நினைக்கிறே இன்நேரத்துக்கில்ல
இல்ல நறைய இருந்துச்சு உள்ள ஐசு ம்
அப்போ சொல்லுங்க எடுத்துட்டு வருவாங்க
உம் சொல்ற அவன் எத்தன வர எத்தன வர சொல்லியிருக்கேன் நான் சாப்பாடு கம்பல்சரி வந்துரு ஐஸ் அது ஐஸ் பாத்தனுக்கு ஐஸ் கிரேவிங்ஸ் ஆய்ட்ச்சு இப்ப ஏதாச்சு போட்டு வாங்கி சாப்ட்ரலமொன்று
ம் ஐஸ் வாட்டர் குடிக்கலாம்னு சொல்லப்போ ரொம்ப இது பண்ணீங்க இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது ஓகேவா
யாரு ஜஸ் போட்டு
ஆமா ஐஸ்ோட்டுருவா முடிச்சிட்டு போவாங்கப்போ எனக்கு கோல்டா இருக்கு கோல்டா இருக்கு கோல்டா இருக்கு நீங்க இப்ப
அதுவா எனக் தெர்ல இன்னைக் எனக்கு வந்து நானு இன்னைக்கு ரொம்ப சூடான ஐட்டோ தான் கொஞ்சோ சாப்ட் அந்த சிக்கனு அதுக்கப்றோ அஹ் சவர்மா அது மாதிரியான ஐட்டோ சாப்டுவே எனக்கு ஓடம்பு மேனேஜ் ஆய்டுச்சுனு நினைக்கிறே இப்போ வந்த ஃபங்க்ஷன்லயூ சிக்கன் சாப்ட்டே அதுனாலா இந்த சூடோட சூடு மேட்ச் ஆய்டுச்
எப்டியோ ஆனா உங்ககிட்டதான் கத்துக்கணு எப்டி சமாளிக்கிறது அப்படின்ட்டு
பொட்டு பொட்டு பொட் திரும்பயு அது எப்டிதான் யாரு உங்க அப்பா கிட்ட இருந்து வர்றதுன்னு நினைக்கிறே
இல்லேயே இதுதான் இது நீங்க இப்ப நீங்க சரியான வேலிடாவே
எதுவா இது இதுனு இல்ல எதுவ இருந்தாலு பட்டு பட்டு பட்டுன்னு வருது பதில் இ பொய் சமாளிக்கிறது அப்டியே சமாளிக்கிறது
அப்டிலா கிடையாது ஒரு ஒரு பொய்ய வந்து இவ்ளோ கான்ஃபிடென்டா யாராலயு சொல்
அடிக்கடி மாட்டிக்கிட்டே
இப்படிதான் கனி ஒரு உண்ம தான் உண்மை மனசுல இருந்து வந்தாதா டக்டக்குனு வரு பொயின்னா நம்ம திக்கிதிக்கி பேசணு அது உங்களுக்கே தெரியும் பேசும் போதே தெரி
செரி இன்னெக்கி என்ன பண்ணீங்க
இன்னெக்கி நான் சாதீல எ அது ஏ கேக்குறீங்க நைட்டு ஃபுல்லா தூங்கல நைட்டு தூக்கமே இல்ல எனகு நைட்டெல்லா
பொய்லா சொல்லாதீங்க போன் வந்து ரீல்ஸ் தான பாத்துந்தீங்க
இல்ல இல்ல நா பாக்கல
என்னா பண்ணிருந்தீங்க அப்போ
நைட்டு சார்ஜரு கம்மியா தா இருந்துச்சு பதினாலு இருந்சு
ம்
அப்டியே வச்சுட்டு நா படுத்து நல்லா பொறன்டு பொறன்டு படுக்குற சுத்தமாவே தூக்கமே இல்ல அப்புறோ அப்டியே எழுந் து அப்படியே கெளம்பி குளிச்சுட்டு ஒரு ஒர்க்குக்கு போயிட்டு வந்த
ம்
அ அந்த ஒர்க்கு வந்து நா அஞ்சு அஞ்சர மணிக்குலா அங்க இருக்கணு அந்த ஒர்க்கல நா நால்ர மணிக்கு எழுந்து போய் சுடுத்தண்ணி வச்சுட்டு குளிச்சுட்டு
ம்
அஞ்ச அஞ்சரைக்கெல்லா ரெடியாயி கெளம்பிட்ட அப்புற அங்க இருந்து எனக்கு ஒரு பன்னெண்டரை மணி வரைக்கு அங்க ஒர்க்கு அந்த ஒர்க்க க முடிச்சுட்டு அப்டியே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அப்புற அவுங்க கூட கொஞ்சோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு
ம்
அப்புற அவங்க கடைக்கு இந்த ஏதோ வாங்கணு எனக்கு ஷாப்பிங் போனுன் சொன்னாங்க
ஹ
அப்புற உங்க ஷாப்பிங் போயிட்டு
ஷாப்பிங்னாலே வந்து ரொம்ப நேரம் எடுக்குமோ பொறுமையா பாத்து
ஆமா ஆமா இதுல கூத்து என்னன்னா வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வாங்கியாச்சு போற வழியில ஒரு கடைய பார்த்தாங்க அந்த கடைல பார்த்தா எதோ ஆஃபர் போட்டு இருந்தாங்க போல அவங்களுக்கு தேவைக்கு தாங்கிக்கே தெரிது அவுங்ளுக் பொருள் வாங்கியாச்சு இருந்துமே அந்த ஆஃபர பார்த் து சும்மா போலா போய் பாக்கலான் உள்ள போனாங்க போயிட்டு அங்க போயிட்டு ஒரு மூணு ட்ரெஸ் எடுத்துட்டு
ம்
இப்போ அது வீட்ல எப்டி மறச்சு மறச்சு வெக்கதுன்னு தெரியாம தவிச்சுன்னு இருக்காங்க
அப்படிங்ளா என்கிட்ட கூட்
புரில
எனக்கு ட்ரெஸ் குத்துடுங்க
உங்களுக் ஒரு ட்ரெஸ் குடுக்கணுமா அவங்க காசு போட்டு வாங்கிட்டு உங்களுக் குடுப்பாங்களா
நீங்க எத்து குடுங்க எனக்கு
வாங்க போலா அந்த கடைகே போலான் அதுல ஏதோ ரெண்டு வாங்கனா ஒண்ணு வாங்கனா ரெண்டு ஃப்ரீ
ஓ நைஸ் ஆப்ஃவர்
ஆமா அது எப்படி அந்த ஆஃபர வந்து இது பண்றாங்கனா அந்த மூணு எடுப்பாங்கள ஒரு மூணு ட்ரெஸ்ஸுல என்ன டிரெஸ் ஹை பெரிய வேலிவா இருக்கோ அதோட பில்ல போட்டு இது பண்ணி குடுப்பாங்க
ஓ
ம்
அருமை அருமை நல்ல ஆஃபரா இருக்குல்ல இன்னொரு வாட்டி போ போகலாமா நம்ம
ம் போலா போலா நீங்க எத்தன டிரஸ் எடுத்தீங்க
புரில
எத்தன டிரஸ் எடுத்தீங்க
நா வந் ப நீங்க தா பே பண்றதா நீங்க பே பண்றதா இருந்தா ஆ
இல்ல இல்ல நா பே பண்றது இருக்கட்டோ அவுங்க என்னன்னா அவுங்க தேவைக்கு ஏற்றா மாரி அஞ்சு டிரஸ் எடுத்தாச்சி இது எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு டிரஸ் பேய் எடுத்தா
ஆ
அதனாலதா கேக்குறே நீங்க எத் எத்தன டிரஸ் எடுத்திருக்கீங்க இதுக்கப்புறோ எத்தன எடுக்க போறிங்கன்னு கேக்குறே
எதுக்காக எடுத்திருக்கீங்கன்னா எனக்கு புரில
அவுங்களுக்கு வந்து கூடிய விரைவுல வந்து பிறந்த நாள் காண போறே
ஆ
ஒரு பிறந்தநாளுக்கு யாராச்சு ஏழு டிரஸ் எடுப்பாங்களா கேக்குறே மனசாட்சில்லாம ஏழு டிரஸ் எடுத்து வெச்சிருக்க
இல்ல இல்ல எப்பனா ஒரு வாட்டி தானே அதுவு இருக்கு போதுதானே
கரெக்டு தா அந்த ஏழு டிரஸ் இல்லாம அவுங்களுக்கு தெரிஞ்சவங்
பெண்களுக்கு வந்து ஆடை மேல இருக்கற ஒரு
ஆ ஆ
எப்பவுமே பொங்காது எப்பவுமே சேரி பண்றது அதெல்லா வந்து பெண்ணா பிறந்தாலே அது வந்து
ம்
எல்லா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிதா
ஆமா ஆமா உங்களுடைய இது வந்து உங்க நெட்வொர்க் வந்து ரொம்ப டவுனா இருக்கா மாரி தெரியுது பிரேக் ஆயி பிரேக் ஆயி கேக்குது சில சமயோ கேக்குதுங்களா